வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்கள் தோழி
அ ஆமா தோழி சொன்ன மாறி சோ வயதானவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு பயம் கூட இல்லாத அளவுக்கு அ இருக்கறாங்க அப்படின்றது தா எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செயலா இருக்கு தோழி
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா அவங்கள மட்டுமே சொல்ல முடியாது மாமனார மதிக்கும் மாமியார் மா மாமியாரும் உடம்பு சரியில்லாதவர்கள் தான் ஆ அவர்களு க்கு ஒரு இரண்டு மாதங்கள் முன்புதான் மருத்துவமனையில் காண்பித்து மாத் அப்பறோ கேளு ஜூன் மாதம் வரையு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இப்ப இந்த மாதம் முடிந்தவுடன் கண்டிப் பாக டாக்டர் சொன்னார் அ உடம்பை வந்து முழு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் வந்து அதைப் த்தி பொருட்படுத்தாமல் அங்கேயே வந்து ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள்
தா அங்க அங்கயே தா இருந்தே மகள் வீட்ல ஏதும் போயிட்டு காம்ச்சாங்ளா அப்படின்றது தெரில தோழி
இல்ல அவுங்க காம அ இப்போ எப்பொழுதும் காமிக்கிற டாக்டர் வந்து நம்மைக்கு ஊர்லதா இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம இ ட்டு ஒரு நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போயி அதை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது ஏன்னா மருந்து மாத்திரைகள்ல இருந்து
பண்லா தோழி அது அவங்க அம்மா அப்பாக்குக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனா ஏதோ ஒரு பிரச் சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டு எனக்கு தெளிவா தெரியுது இந்த விஷயத்துல ஆனா என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்டின்றது தெரியல ஏன்னா அவங்க ஊருக்கு போகும்போது கூட வந்து அவங்க கணவர் கிட்ட அவங்க பேசல அந்த ஊருக்கு போகக் கூட ஆமா ஊருக்கு போகும்போது அந்த காலகட்டத்துல கூட ஒரு ஒரு வாரம் அந்த குல இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே சரியாக பேசல அவங்ககிட்ட நா பாத்த வரைக்கு அவ்ங்க சரியா ஒன்னு பேச்சுவார்த்த இல்லன்னு தா நா சொல்லணு எனக்கு தெரிஞ்சு அவ்ங்க பேசன மாரி எனக்கு எந்த நெனப்பமே இல்ல அதோட போயி அவுங்க இவ்ளோ நாளு தங்கியிருக்காங்க அப்படிங்கம் பொழுது தெரியில தொழி எப்படின்ட்டு
செரி அவுங்கள விடுங்க அவுங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை அவ்ங்க பெண்ணுக்கு அவுங்க அ அ அப்பா தனியாதா கஷ் டம்படுகிறார் ஆ அம்மா நீங்கள் போய் சென்று அப்பாவை பார் த்து கொள்ளுங்கள் அப்பா மிகவும் கஷ்டப்படுகிறார் சாப்பாட்டிற்கு மிகவும் கஷ் டப்படுகிறார் தனியாவே இருந்து கஷ்டப்படுகிறார் ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிர்க்க வேண்டாமா
ஆமா அதுதா என்னன்னா அ அவ்ங்க அப்பா தனியா இருந்து சிரமப்படுறாங்க அப்டின்னு சொல்ட்டு அவுங்களுடைய குடும்பத்துல உள்ள அனைவருக்குமே தெரியு இல்லையா நம்ம என்னதா வந்து சாப் பாடு அது மாரி கொடுத்தாலு அவ்ங்க தனிமையில இருக்காங்க இல்லயா இப்போது க்கே அவ்ங்க ஒரு தனிவா இருக்கறாங்க அ அப்படிங்கம் பொழுது எவ்வளோ நாளைக்கி நானு போய்ட்டு பிள்ளைங்கள அழச்சிட்டு அழச்சிட்டு கொண்டு காமிச்சுட்டு கூட்டிட்டு வரே தூரோ நடந்து போற தூரோ ன்னோவே எனக்கு அதிக தூரோ அ அப்படிங்கம்போது என்னாலயே கப்ப வெயில்ல வந்து போய்ட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம்மாதா இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையில பாக்குறோ அப்டின்னாக்கா அவ்ங்க எப்புடி வந்து எப் ஆ வந்து செய்ய சரி பண்றது அப்டின்னு தெரியில ஏனா அவுங்களே வந்து அவங்க மா பெரியமா சொன்னாங்ளா அது மாரி தனியா இருக்கறே ஞ அழவே தனியா வுட்டுட்டு எல்லாரு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாதா சொன்னாங்ல்லா ஆனா என்ன சொல்றாங்க அவ் பெரிய மகளிடம் அல்ல அவங்க என்ன சொல்ற அவங்க எல்லா என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏ இங்க தனியா இருக்குறீங்க நீங்க வந்து உங்க மகள் வீட்டுக்கு போக வேண்டியதானே அங்க போய் இருக்க வேண்டி தான இங்கயே தனியா இருக்கிறீங்க அப்பன்ற மாதிரி அவங்கல்லா கேக்குறாங்க இப இவங்கி அங்க போகாமலு இங்க தனியா இருக்கறாங்க அப்போ என்னனு தெரியற தொழி
இதுவரையும் உங்களிடம் கூறவில்லையா
என்னன்னே
ஆ எதுனால இங்க தனியா இருக்குற அப்டின்னு நீங்க கேக்
இல்ல அதுதா அவங்க அவ்ங்க சொன்ன காரணம் என்ன அப்டின்னா அங்க வந்து இப்பொழுது தண்ணி ப்ரச்சனை அதிக அளவில் இருக்கு அ தண்ணி ப்ரச்சனை அதிக அளவு இருக்கறிதுனால இப்ப நானு போய்ட்டு அங்க ஏறா அவங்களோடைய மாமன் அத அவருடைய சம்மந்தி விட் ட்டுல இருந்து ஒரு நபர் போயிருந்தாங்க அப்போ அங்க தங்கக்கூடிய இடவசதி அப்டின்னு பாத்தாலு அந்த அளவுக்கு குறைவாகதா இருக்கு அதை விட வந்து தண்ணிர் பிரச்சனை அப்படின்றது வந்து மிக கொறைந்த அளவில் தான் இருக்கு அப்டி ஏன்னா இவங்க நார்மலாவே வந்து ஒரு பாத்ரூமுக்கு போறாங்க பயன்படுத்துறாங்க அப்டின்னா ஒரு இரண்டலது மூணு மண் நேரமா வரைக்கும் மாறு அவங்க எடுத்துப்பாங்க அப்ப மத் தவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்க மாரியே அவங்க யோசிச்சதாகவும் தண்ணி பிரச்சனை மெயினாக தண்ணி பிரச்சனை அங்க இருக்கு அதனால தா நா போறத அங்க நிறுத்திக்கிட்டேன் அப்டின்ற மாதிரியும் அவங்க சொன்னாங்க நா இதுல என்ன ஒரு சூழ்நலை அப்டின்னு எனக்கு சரியாக தெரியவில்லை
எது எப்படியா இருக்குக்க இவ்வளவு நாள் தனியல்லாம் விட்டு செல்வது மிகவும் தவறான ஒன்று அத கேட்காத மகளிடம் ந எனக்கு இன்னும் கோவோ வருது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சரி அவ்ங்கள அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இவங்கள வந்து விமர்சன பண்ணுவாங்க தான் மட்டும் தான் கரெக்டா இருக்கிறோங்கிற மரு எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவாங்க இப்ப அவங்கமே நீ ஒரு விமர்சா வருதுங்க போது அந்த எப்படி அவங்களுக்கு கண்டுகாம இருக்காங்கறதுதான் எனக்கு புரியல
இல்ல இல்ல உண்மையா ப்ப அதுதா என்னன்னா எனக்குமே அவுங்க மேல ஒரு ரொம்ப கோபம் தா ஏன்னா அவுங்களுடைய அப்பா அவ் வயதான வயதான அவுங்க அ உடல்நெல அவுங்களுக்கு நல்ல முறையில இருந்தாலும் இந்த போ அ இப்ப ரெண்டு மூணு நாலு நாலு நாலு நாளாக ஒ பல்லு வலி வாயே தெறக்க முடியல பல்லு வலின்ற நலமைக்கு பல்லு வலி பல்லு வலின்ட்டுருக்குறாங்க சோ யே ஏற்கயே ப
வா
சரிங்
ஆ அன்னிக்கி
அப்டி இருக்க முல்ல இப்ப உள்ள சூழ்நெலக்கி அப்ன இருப்பீங்கனாக்கா அ அவுங்களுக்கு முடியல பல்லு வலி மத்தபடி உடல்நெலய மத்தபடி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பல்லு வலில இருக்குறாங்கோ எப்படி வந்து அவுங்க தனியா பாங்க அப்டின்றது எனக்கு தெரியல தோழி
இல்ல இது வந்து பெண்களும் அவுங்க அவருடைய பெண்களும் வந்து ஆதரவாக இருப்பதுதா மத மன வேதனையாவே இருக்குது
இத வந்து பிள்ளைகளும் கேட்கவில்லை பெண்களும் கேக்கவில்லை அவரு யாரும்மே கேக்கவில்லை
ஆம்மா நம்ம நம்ம நம்மயே நம்ம போய் அத போய் நம்ம கேட் ட்டாலும் நா அது வந்து அது வந்து வேற மாதிரியா திரும்ப அந்த வார்த்தைய வந்து நம்ம ஒரு நல்ல என்னத்துல போய் நம்ம கேட்டோ நறையோ தனி அப்டினு நெனச்சு நம்ம கேட்டாலும் அத திரும்ப கூடிய முறை வந்து வேற மாதிரியா திரும்பும் இல்லைங்களா அதனாலயே நா அதலுக்குள்ளே கதுக்குள்ளயே நா நொழையவே இல்ல தோழி யாரா எது எப்டியாது வராங்க எப்டியாது இருக்றாங்க அப்டின் சொல்ட்டு நா உண்டு
ம்
என்னால என்ன முடியுமோ அதுல ஒரு செயல்பாடு என்ன பண்ணிட்டு அப்டியே நா இருக்கற தோழி அவ்ளோதா அவ்ளோ தா என்னால செய்ய தவர நம்ம போய் இத கேட்டோ அப்டினா அது அப்டியே வேற விதமாக திரும்பு
கண்டிப்பாக சில சில விஷியங்களில் தலையிடுவதை தவிர தலையிடுவதை விட தலையிடாமல் இருப்பதே மிகவும் சிறப் பல வக இருக்குன் சொல்வாங்க
ஏனா செல விஷியங்கள்ல வந்து நம்ம தலையிட்டு நமக்கு தான் மூக்கு அறுபடுவத் இதான் முக்கியமான ஒன்றாகும் அந்த நேரத்தில் அவருக் கள் எல்லாரும் ஒன்று கூடி கொள்வார்கள் அதில் வந்து இளிச்ச வாய்களாக நாம் மட்டுமே இருப்போம்
ஆமா நிச்சியமா அதனால வந்து அந்த மாரி ஒரு செயல்ல வந்து நமக்கு போய் தலையிடாம நம்ம விலகி நிற்பதே வந்து நல்ல ஒரு செயல்பாடு நேத்து கூட அவுங்க மகனிடம் பேசிக்க கொண்டிருக்கும் பொழுது வந்து அழைத் து செல்லும்படி கூட பேசி கொண்டிருந்தார் இருந்தார்கள் என்று நினைக்கிறே ஏ உங்க பெரி பெரிய மகனிடம் சொல்லி கொண்டிருந்தார்கள் வரஸ் சொன்னார்கள் என்று தா நெனைக்கிறேன் அது சரியாக நான் அதை கவனிக்கவில்லை ஆனா இவர்கள் வந்து எனக்கு இந்த மாரி லீவு கெடைக்காது இப்ப விடுமுறை இல்ல நான் விடுமுறை எடுத்திருக்கே அதனால என்னால வர முடியாது அப்டின் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ அத வச்சு நா நானா கிட்ட அவர் வேல வர சொல்லிருப்பாங்ளோ அதனால அவுங்க இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க அப்டின்ற மாதிரி நா நெனச்சிருக்கிட்ட ஆனா எனக்கு சரியா தெரிய ஆ வர சொன்னாங்ளா அப்டின்றது எனக்கு சரியா தெரியல ஆனா இவுங்க என்னோட கணவர் கோமியா வந்து இதுதா பொறந்தாங்க இது மாரி விடுமுறை போல தா டாமர் சொன்னாங்க
இங்கேயுமே இரண்டு வாரத்திற்கு முன்பு சொல்லி கொண்டிருந்தார் ஆ இப்பொழுது வேண்டாம் ஒரு இரண்டு வாரம் கழித்து வந்து என்னை அழைத்து கொண்டு போ என் றுக் கூறியிருந்தார்கள் ஆ பார்ப்போம் நேரம் காலம் அமைந்தால் கண்டிப்பாக அழைத்து கொண்டு செல்வேன் என்று எனது கணவரும் உறுதி கூறியிருந்தா ஆனால் இன்று வரை சொல்ல வில்லை என்ன நடந்தது என்று வும் தெரியவில்லை
ஆமா இத வந்து ஏ சொல்ல நமக்கு கிடை த்த கணவர்க்கு போன்ற யாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஓ அவர்கள் வீட்டில் நடப்பதை ஒரு விஷியங்கள கூட நம்மெல்லா பகிர்ந்து கொள்ள மாட்டார்
ஆமா ஆமா
அது மாதிரியான கணவர்கள் வந்து நிச்சயமாக யாருக்குமே கெடைக்காது ஏ நம்பை அதாவது திருமணமாகி இரண்டு கொழந்தையாகி விட்டது இந்த து து வருடங்களு ஆகி விட்டது இருந்தும் நம்ம வந்து ஒரு ஒரு அடுத்த வீட்டுப் பெண்ணாரு அப்படின்ற ஒரு முறையில்தான் அ என் கணவரி வீட் கணவர்ட்டு கணவரு வீட்டாரா இருக்கட்டும் வந்து நம்மளை வந்து பார்க்கும் விதம் அப்டின் தா நா நெனைக்கிறே தோழி உண்மையாவே சொல்றே அதாவது நம்ம
இந்த நிமிடம் வரை அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாரோ நாம் யாரோ என்பதுதா
ஆமா அந்த குடும் யாரு அப்படின்றத வந்து அவுங்க வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ல வந்து அதெல்லா நெனைக் ச்ச ரொம்ப வருத்தப்பட கூடிய செயலது நன்றி மீண்டும் தலைப்பு பேசலாம் தோழி